வணக்கம் தோழி எப் ப்டி இருக்கீங்க
நலமா இருக்கேன் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
நலமா இருக்கேன் தோழி நானும் வீட்டில் உள்ள அனைவரும் நலமா
எல்லாரும் நலமா இருக்காங்க தோழி அங்கே நம்ம வீட்ல எல்லாரும் நலமா
ஆம் நலமா இருக்கிராங்க
ஆஹ ஓகே தோழி சாப்ட்டாச்சா
ஆஹ் இனிமேல் தாங்க தோழி சாப்பிடணும் காலை உணவு சாப்பிட்டேன்
ம் ஓகே ஓகே
மதியத்திர்க்கு இனிமேதான் சாப்பிடும்
ஆஹ் ஓகே தோழி என்ன சமைச்சிருக்கீங்க என்ன சாப்பிட போறீங்க மதியானத்துக்கு
நான் பருப்பு உருண்டை குழம்பு தெரியுங்களா உருண்டை குழம்பு
ஆஹ் பருப்பு உருண்ட குழம்பு ஆஹ் கேள்வி பட்டுருக்கே தோழி
அந்த உருண்டை குழம்புதா வைத்து கொண்டிருக்கிறேன்
ஆஹ் ஓகே தோலி நீங்க கொஞ்சோ நார்மலாவே பேசுங்க தூய தமிழ்லல்லா போவேன்னா கொஞ்சோ நார்மலாவே பேச
சரிங்க சரிங்க
ஆஹ் ஓகே தோழி எப்படி எந்த பருப்பு உருண்ட குழம்பு வச்சிங்க அதை பத்தி கொஞ்சோ. செய்முறை எனக்கு சொல்றீங்களா
ஆஹ் கண்டிப்பா சொல் சொல்ற
ம் சொல்லுங்க
பஸ்ட் வந்து கடல பருப்பை வந்து உங்களுக்கு தேவையான அளவு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாரி ஊற வைத்துக்கணு
உம் ஓகே
ஊற வச்சுட்டு அதுக்கப்ரோ வெங்காயம் மூணு வெங்காய பெரிய வெங்காயமா இருந்தா மூணு சின்ன வெங்காயமா இருந்தா நாலு கூட எடுத்துக்கலா
ஓ சேரி
அதுக்கப்ரோ ஆரு தக்காளி எடுத்துக்கங்க
உம்
பச்சை மிளகா ரெண்டு கீறி வச்சுக்கணு
உம்
பூண்டு வந்து உரிச்சது வச்சுக்கணு அதுக்கப்பற அந்த பருப்பு ஊற வச்சிங்கல்ல
உம் ஆமா
அத் அது கூடவே அ தோல் தோலோ நீக்காம அப்படியே முழு பூண்டு
உம் தோல் உரிக்க வேண்டாமா
தோல் உரிக்காம அந்த பருப்புல கொஞ்சோ பூண்டு அதுக்கப்புற பச்சை மிளகா சோம்பு சீரக அதெல்லா கலந்து ஊற வச்சிடுங்க நல்லா ஒரு அஞ்சு ஆறு வாட்டி கழுவிடுங்க பஸ்ட்டு
உம்
அதுக்கப்பறமா அத சேர்த்து ஊற வச்சு அது அப்படியே அரைச்சிடணு வட பக்குவத்துல அரைக்கணு மூணு மணி நேர இல்ல ரெண்டு மணி நேர கண்டிப்பா ஊறணு அப்பதா நல்லா வரு இல்லன்னா ஒரு மாரிஹஹ் கடினமா இருக்கு கடிக்கிறதுக்கு ஹார்டா
ஓ சேரி சேரி உம்
அதுக்கப்ரோ வெங்காய தக்காளி நல்லா வதக்கிக்கணு
உம்
பூண்டு பஸ்ட்டு எண்ண ஊத்தி கடுகு போட்டு கடுகு வெந்தய சீரகம் போட்டுக்கணு அதுக் அதுக்கப்ரோ பூண்டு போட்னு உரிச்ச பூண்டு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா
உம்
அது போட்டுக்கணு அதுக்கப்புற ரெண்டு பச்சைமெளகா கீ வச்சு பாத்தீங்களா அது போட்டுக்கணு
ஓ ஓகே ஓகே
அதுக்கப்ரோ வெங்காயோ போட்டுக்கணு
உம்
வெங்கயோ போட்டு கருவேப்புல போட்டு கொஞ்சமா சால்ட் டோப்பு போட்டுக்கணு போட்ட உன்னே கண்ணாடி பத்த வ வர வரையு வெங்காய வெதக்கின உனே தக்காளி வந்து தக்காளி சின்ன சின்னதாதா கட் பண்ணி வச்சிருப்பீங்க இருந்தாலு அப்டியே போட்டா ச சீக்கிரமாக வதங்காது அதனால அ அப்படியே நசுக்கி நசுக்கி போட்டீங்கன்னா நல்லா கெழ கொழ கொழப்பு தன்மை வந்து சீக்கிரமா நல்லா கொழஞ்சிடு
ஓ சேரி
அதுக்கப்பற லெமன் சைஸ் புளிய வந்து கரைச்சு வச்சுக்கணு நல்லா தண்ணி ஊத்தி
உம் சேரி
முக்கியமா நெறைய தண்ணிய ஊத்தி இருக்கணு
உம் தண்ணி நெறைய போத்துக்கணு ஆஹ் சரி
ஆஹ் நல்லா கரைச்சு வச்சி அதன்னா நல்லா குழைப்பு தன்ம வந்தென்னே அந்த புளிய கரைச்சு ஊத்திட்டு மெளகாத்தூளு மஞ்சத்தூளு பெருங்காய தூளு
உஹம்
போட்டு நல்லா கலக்கி வச் ப்ள்ள
உம் சேரி தோழி
நல்லா கொதிக்கோ அது கொதிக்கிறப்ப அந்த பருப்பு அரச்சு வச்சோ பாத்திங்ளா அ அந்த மிக்சிலியே அடில கொஞ்சோ பருப்புருக்கோ அந்த பருப்பு தண்ணி கழுவி அப்டியே அந்த கொலம்புல ஊத்தணூ
ம் சேரி
அது எதுக்காகன்னா கொலம்பு வந்து நல்லா கட்டி வரும் கட்டி பட்ரும்
ஊம்
அதுக்கப்புறோ நீங்க உருண்ட அப்டியே அதுல வெங்காய போட்டுக்லாம் பச்ச மொளகா போட்டுக்லாம் கறேப்ல கொத்தமல்லி பூண்டு ஆல்ரெடி போட்ருக்கோ அதனால பூண்டு போட தேவல்ல
உம் சேரி
இதெல்லாம்ச் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டு பேசஞ் ஜி வட பக்குவத்துல் பேசஞ்ஜி உருட்டி போட்டுக்லாம் அப்டி இல்லன்னா நீங்க ஆ இட்லி குண்டாருக்குல்ல
ஊம் ஆமா
அதுலயு ஆவி கட்டியும் அந்த கொலம்புல எத்து போட்லாம் அப்டி இல்லன்னா அப்டேவே போட்டாலு நல்லத் தா சுவயாவும் ருக்கும் சத்தும் நம்புளுக்கு அதுல கேடிக்கும்
ஓ சேரி சேரி உம்
இதுக் வந்து நம்ப தொட்டுக்றதுக்குல்லாம் எதுவு செய்ய தேவல இந்த உருண்ட வச்சுன்னு சாப்புல்லாம்
ஊம்
கொலம்பு வந்து அவ்ளதா நல்லா கொதிச்சி நல்லா கட் டியா அந்த உருண்டல்லாம் போட்ட பெறக்கு கலக்கி உட்ற கூடாது உருண்ட வந்து ஒடஞ்சிடும்
ஓ சேர் சேரி
நல்லா ஒர் நாலஞ்சு கொதி நல்லா வந்து பாக்றப்யே உருண்ட வெந்த மாரியேருக்கும் அப்பறோ நீங்க எடுத்து பாத்து அது வெந்துச்சான் பா னூம் வெந்துட்டுருந்தா ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி எலய தூவிட்லாம்
ஓ ஓக்கே தோழி
தா அவளதா உருண்டை கொலம்பு அதுக்கப்றோ அதுக் வந்து தொட்டுக்கற்துக் என்னனா முட்ட பொரியல் இல்ல முட்ட ஆம்லேட்டு்
உம்
அப்டி இல்லன்னா வத்தல் அப்பளோ பப்படம் வடகம் எது வேணாலூ வச்சின் சாப்புல்லாம் இதுக்கு பொரியல்லாம் செய்ணுன் அவசியமே இல்ல
ஓ ஓக்கே தோழி அப்ப இன்னிக்கி உங்க வீட்ல மதியான சாப்பாடு ஒரே சூப்பரான சாப்பாடு செஞ்சிருக்கிங்க
ஆ
ஓ ஓக்கே தோழி ஓக்கே தோழி இங்க எங்க வீட்ல என்ன சாப்பாட்னு பாத்திங்னா சாதோ சாம்பாரு வாழக்கா மூணுது பண்ணிர்க்கே த் தோழி ஆ வாழக்கா வந்துட் டு இந்த வறுவல் பண்ணுவோ இல்லயா ஆ
உம்
அதாது ரொம்ப இதல்லா இல்ல சிம் லா எண்ணய ஊத்தி ஆ சோம்பு போட்டுட்டு சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப் பறமா ஆஹ் அதுக்கடுத்து கொஞ்சோன்டு கருவ்ப்புல கருவ்ப்புல போட்டுட்டு ஆஹ் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்டின்னா மெளஹா தூள் போட்றனால நா மெளஹா போடல ஆஹ் கொஞ்சோண்டு வெங்காயம் வெங்காயந்த க்காளி வேன்னா போட்டுக்கலா இல்ல அப்டின்னா தாளிச்சுட்டு ஒடனே வாளக்காய நல்லா பீசஸா கட் பண்ணி வச்சுக்கணு கட் பண்ணி வச்சுட்டு அதுல அள்ளி போட்டுட்டு ஆஹ் நல்லா உப்பு போட்டு கிண்டணு அது நல்லா கொஞ்சொ புடிக்குந் தான் நம்ம ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்லைல்ல அதனால கொஞ்சொ சட்டில புடிக்கிற மாரிதான் இருக்கும் நம்ம கொஞ்சம் பாத்து கிண்டிட்டு லாஸ்ட் டைம் மெலகாத்தூள் மல்லித் தூள் போட்டு எறக்குனாலே ஒ ரளவு சூப்பரா இருக்கு தோழி எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணல சிம்ப்ளா பண்றதுக்காக இந்த மாதிரி நா வந்துட்டு சடனா அவசரமா பண்ணணு அப்டின்னா இந்த மாதிரி பண்ணுவேன் தோழி உருளக்கெளங்குனா இதே மெத்தட்லயே நா பண்ணுவேன்
ஓ சரிங்க சரிங்க தோழி நீங்க அந்த பொடிக்கிதுன்றீங்கல்ல
ம்
அந்த டைம்ல வந்து நீங்க உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு சிம்முலியே வச்சீங்கன்னா அது புடிக்கே புடிக்காது
ஓ ஓகே ஓகே
அப்டியே அது தனி தனியா வந்துடு
இப்ப வந்துட்டு உருளக்கெலங்க அரிஞ்சிட்டு உப்பு போட்டு லைட்டா நா ஊற வச்சுட்டு தான் பண்ணவே ஆரம்ப்பேன்
ஆஹ் இல்ல நீங்க அந்த ஃப்ரை பண்ணும் போது எண்ணெய்ல போட்டு கொஞ்ச நேரொ அது பாஸ்ட்ல வெப்பீங்க பாத்திங்ளா
ம் ம்
அப்ப வந்து அப்டே உப்பு தூவிட்டு அதுக்கப்புறோ ஒரு திருப்பி திருப்பிட்டு போடுங்ளா அப்டே உதிரி உதிரியாதான் வரு ஒட்டவே ஒட்டாது
ஓகே ஓகே தோழி நீங்க சொன்ன டிப்ஸ வந்துட்டு நா அடுத்த டைம் பண்ணும்போது ட்ரை பண்றேன் தோழி
ஆஹ் பண்ணி பாருங்
நீங்க வாழக்கா இதே மெத்தட்ல பண்ணுவீங்ளா இல்ல அந்த ஆஹ் வேறந்த நெட்டு நெட்டா அறிஞ்சு போட்டு பண்ணுவமே அந்த மாரி பண்ணுவீங்ளா
இல்ல எனக்கு நெட்டு நெட்டனா ரவுண்ட் ரவுண்ட் ஆவா இல்ல சிறு துண்டுகள் ஆகவா
ந்த கல்யாண வீட்ல பாத்தீங்ளா வெப்பாங்க கல்யாணத்துல இந்த ஆஹ் கோயில் திருவிழாக்கள்ல எல்லா வாழக்கா பண்ணும்போது பாத்தீங்னா நெட்டு நெட்டா ருக்கு
இல்ல என் நான் பாத்தது இல்லிங்ளே
ஓஹ் ஓகே தோழி அது ரவ்ண்ட் ரவ்ண்டா இப்ப மேக்சிமம் நீங்க கல்யாண்த்துல எல்லா வாழக்கா சாப்புடும்போது எந்த மாரி வெப்பாங்க அந்த சைடுலைல்லா
இல்ல நானு கல்யாண்த்துல வாழ க்காவே சாப்ட்டது கெடையது கல்யாண்த்துல வாழக்கா வெக்க மாட்டாங்க பட்டாணி உர்லகெழங்கு ப்பாங்க அதுக் இல்லன்னா கோசு சுண்டல் அந்த மாரி வெப்பாங்க
ஓ ஓகே ஓகே திருவிழால
வா இல்ல திருவிழாலன்னா சாப்ட்டதில்ல இதுவரையு வாழக்கா நாங்க வீட்ல செஞ்சுதா சாப்ட்ருக்கோ இந்த மெரி திருவிழா ல்ல கல்யாணத்துல வச்சு இப்பதா கேள்விப்பட்றே நானு
ஓ அங்குட்டு வெப்போ இந்த எங் நாங்க இருக்குற சைட்ல வெப்பாங்க தோழி கல்யாண சில வாழக்காய்ல்லாட்டியும் இந்த திருவிழா அப்ப வாழக்காய் வைப்பாங்க அதுதான் அதனால தான் நான் கேட்டேன் வாழைக்காய் நெட்டு நட்டா கட் பண்ணி பண்ணுவீங்க ங்களா இல்ல நார்மலா குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி பண்ணுவீங்களா நா அதுனாலதா நான் கேட்டேன்
நான் வந்து ரெண்டு விதமா செய்யங்கன் தோழி வாழக்கா எப்படின்னா குட்டி குட்டியான நம்ம கட் ப சதுர சதுரமா கட் பண்ணி கட் பண்ணி செய்வேன் அது ஒன்னே இல்ல எண்ணெய் ஊத்தி கடுகு உளுந்து போட்டு அப்படியே வாழைக்காயத்து போட்டு மிளகாத்தூளு க கொஞ்ச கரம் மசாலா இல்ல சிக்கன் மசாலா எதனா ஒண்ணு போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிண்ணே இருந்தா நல்லா இருக்கு அதேதான் ரவுண்டா கட் பண்ணி போடுவோம் ரவுண்டா கட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் போடுவோம்
ஓகே
நல்லா இருக்கும் அதுவும்
உம் ஓகே ஓகே உருளக்கிழங்குமே அதே மெத்தேட்ல பண்ணிருவீங்களோ
ஆஹ் ஆமா அது வந்து சின்ன சின்ன சின்னதா அதுவும் அந்த மெத்தடும் பண்ணுவேன் இல்ல எனக்கு அர்ஜென்டா வேணும் அப்படின்ற நேரத்துல மட்டும் அந்த நா சொன்னால சதுரு சதுருமா
உம் உம்
அந்த மாதிரி கட் பண்ணி போடுவோ தோழி
ஓ ஓகே தோழி ஓகே தோழி நம்ம நிறைய பகிர்ந்துகிட்டோம் அ் நம்மளோ அதைய நேரம் முடிவடைறதுனால நம்ம இதோட ஆஹ நிறுத்திக்குவ
நன்றி தோழி உங்களை இடம் பேச பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்
ஆஹ் நன்றி தோழி